ஹலோ சொல்லுங்க தோழி உங்களுக்கு காலு காலில்லா முடிஞ்சு போச்சா
ஆமா காலர் காலர் முடிஞ்சிர்ச்சு காலி தா நீங்க இப்போ
சேர் சேரி சேரிங்க சிஸ்டர்
என்னோடது கால் முடிஞ்சிருச்சு ஆ சொல்லுங்க
எங்கெங்கல்லா போனீங்க கேர்ளால
கேர்ளால நா சுத்தாத ஏரியாவேயில்ல திருச்சூர் போயிர்க்கோ திருவனந்தபுரோ போயிர்க்கோ பாலக் காடு எல்லா ஏரியு மலபுலா டாமு
ம்
அப்றோ என்ன வயநாடு மூணாறு எல்லாமே சுத் தியாச்சு அடுத்தது வந்து இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு தா போட போறோ
சேர் சேரி அந்தமான் போங்க நல்லாயிருக்கு
அந்தமானா அந்தமான் லா இல்லைங்க ஆமா நல்லா ஒரு சிம்ப்பிள் கொஞ்சோ ரிச்சா எங்கயாது போலா அப்டின் சொல்லி பிளான் பண்ணிட்ருக்கோ பட் எவ்ளவ் செட்டாகுன் தெர்ல இப்பதா பாஸ்போட்டுக்கு எங்க வீட்ல வந்துச்சு பாஸ்போட்டு என்னவன்னா போலீஸ் வெரிஃபிகேஷன் காக வெயிட் பண்றே தம்பிக்கு செவ்வாக்கெழம இன்டர்வியூ மூனுபேத்து க்கு மூனு வித அவருக்கு வந்துருச்சு கையில
சேரி சேரி அதுக்குதா தம்பிக்கு ஆதார் கார்ட்ல்லா எடுக் கனு சொல்லிட்டு இருக்கீங்களா அப்டேட் பண்ணொன்ன சேரி சேரி
ஆமா ஆமா அந்த பாஸ்போர்ட் ஆபீஸ்ல நெறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குங்க அதனால கொஷ் டீன்ஸ் எல்லா பயங்கரமா கேக்குறாங்க இதெல்லா செக் பண்றாங்க அதுனால சேப்ட்டி எதுக்கு எடுத்து வெப்போ அப்டின் சொல்லிட்டுதா அப்டேட் பண்ணிவுட்டுட்டு அட்ரஸெல்லா சேஞ்ச்சாயி கரெக்ட்டா தாயிருக்குது ஆதார் காடு மட்டு எடுத்தாப் போது அதனாலதா
சேர் சேரி எடுத்தர்லா எடுத்தர்லா எடுக்கணுன் ஸ்டெப் எடுத்துட்டோம்னா டக்குன்னு எடுத்தர்லா நாம அது பாக்காம்லேயிருக்க போய் தா அப்டி ஆய்டுச்சு கண்டுக்காம விடபோய் தா வயசு ஓடிர்ச்சு ரேஷன் கார்ட்ல அப்டேட் பண்ணீங்ளா
ஆ ரேஷன் கார்ட்டெல்லா அப்டேட்டாயிர்க்
ஆ அதுல ரேகல்லா வெக்கலையா அவெ
அவ்வெ தெர்ல அது ஞாபகமேயில்ல அங்கப் போய்க்வா பண்ண மாரியிருக்கு பண்ணாத மாரியிருக் ஆனா என்னன் தெர்ல கன்ஃபாமா தெர்ல
நீங்க அங்கயு பண்ணிருங்க இங்க பண்ணும் போதே ம் இங்க பண்ணும்போதே அங்கே அதே பண்ணிருங்க ரேஷன் கட போனீங்கன்னா ம் பண்ணுவாங்க பண்ணுவாங்க பண்ணீருங்க பண்ணிட்டீங்கன்னா என்னைக்காயிருந்தால் தே பண்ணி இங்க பொர்ளே வாங்க போகாட்டாலு அவ ரேக வெச்சுட்டு எழுதி குடுத்துட்டு வந்தர்லா
ஓக்கே ஓக்கே ஓக்கே
ம் நான்ல ஒர்க் போயிருவே போய்ட்டோம்னா என் பைய்ய சீனி பருப் ப்பு அவனே வாய்னுவந்துருவா எங்கம்மா அப்பா கூட போய்
தெரிஞ்சிச்சு தெச்சு ஓகே ஓகே ஒகே
ம் நாங்கயிருக்க மாட்டோ நாங்க ரெண்டுவேருமே அதனால அவரே க வெச்சு வாங்கிட்டந்துர்லா அந்த மாரி ஏதோ ஒரு ஹெல்ப்புக்கு யூஸ் அயிக்குதுல
ஓகே ஓகே ஓகே ஓகே செரி செரி செரி செரி
ம்
அப்றோ மாம்னார் மாமியல்லா எங்கயிருக்காங்க
ம் மாம்னார் மாமியார் சென்னைலயிருக்காங்க
ஓ ஓகே ஓகே எங்க வீட்ல திர்ச்சிலயிருக்காங்க உங்க தம்பி ஃபேமிலி பெங்ளுர்லயிர்க்காங்க அவங்க அக்கா ஃபேமிலி வந்துட்டு பக்கத்துல தா இருக்காங்க பக்கத்துல மீன்ஸ் ரொம்ப பக்க இல்ல கொஞ்ச தூரத்துல இருக்காங்க எங்க வீட வந்து திருப்பூர்ல இருக்காங்க ஏன் ஃபேம்லி ஃபுல்லாமே திருப்பூர்ல இருக்காங்க தம்பி ஒண்ணு தங்கச்சி ஒண்ணு
ம் ம் எனக்கு ரெண்டு அக்கா ரெண்டு அக்காவுமே சென்னைலதா இருக்காங்க
ஆ ஹ தம்பிக்கு கல்யாண ஆயிற்ச்சு ஒரு பையன் ஒரு பொண்ணு தங்கச்சிக்கி கல்யாண ஆயிற்ச்சு ஒரு பையன் ஒரு பொண்ணு ஆ தங்கச்சி வீட்டுக்காரு ஆமாங்க இல்லைங்க எனக்கு இன்னொரு பொண்ணு இருக்காங்க பட் வந்துட்டு எனக்கு செகண்ட் மேரேஜுனால அவ என் கூட இல்லைங்க
சேரி செரி
ம்
சிக் ஏன் அந்த பொண்ண ஏங் கூட வெச்சுக்ல நீங்க
இருந்தாலுங்க இப்போ காலேஜ் முடிக்கிற வரைக்கு இருந்தாலுங்க
ம்
அப்றோ காலேஜ் முடிஞ்ச உடனே வீட்ல சண்ட வந்துச்சு அதனால
செர் செ
அவ லைஃப் பாத்துக்கிட்டுமே அப்டின் சொல்லிட்டு அம்மா வீட்ட இருக்கா ஹாஸ்ட்டல் தங்கிட்டு அப்பப்ப அம்மா வீட்டுக்கு போய்க்குவாழுங்க
சேரி செரி ஒரு பொண்ணு தானா
ஆமா ஒரு பொண்ணு ஒரு பையன்
செரி செரி சரிங்க சிஸ்டர்
அப்றோ லைஃப் அப்டியே போய்ட்டு இருக்குது ஆ சாப்ட்டாச்சு அப்டியே லைஃப் போய்ட்டு இருக்குது எங்க பாத்தாலு நான்தா சமைக்கனுங்க எங்க வீட்டுக்கு போனாலு நான்தா சமைக்கணு எங்க மாமியா வீட்டுக் போனாலு நான் தா சமைக்கணு எங்க நாத்தனார் வீட்டுக்கு போனாலு நான் தா சமைக் கணு எங்க கொழுந்தநார் வீட்டுக் போனாலு நான்தா சமைக்கனூ
ஏன் நீங்க அப்டி நல்லா சமப்பீங்கனே
ஆமாங்க அதுதா பெரச்சனயே ஆயிச்சு ஆமாங்க ஆமாங்க அதுதாங்க ஆமாங்க எங்க போனாலு என்னய சமைக்க உட்ருவாங்க ஏன் கேக்குறீங்க எங்க வீட்டுக்காரவங்க பின்னாடியே பீத்திட்ருப்பாங்க எல்லாதி என் பொன்டாட்டி வேல வாங்குறீங்க எங்க பொண்ண என் பொண்டாட்டி வேல வாங்குறீங்க ஃபஸ்ட்டெல்லா நல்லா வேல செஞ்சுட்டுருந்தே எப் எப்ப இவரு திட்ட ஆரம்பிச்சாரோ எல்லாரு வந்து ஹ் ஓ பொண்டாட்டி வேலையே வாங்கல பா அப்டின் சொல்லிட் பின்னாடி வந்து நின்டுக்குவாங்க பின்னாடி வந்து நின்னுக்குவாங்க மீன்ஸ் ப அந்த கட் பண்ற கூட வேல கூட பண்ணாம இருந்தாங்க அதுக்கப் றோ வந்துட்டு எல்லாமே பண்ணி குடுக்க ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறோ என்னோடது சமயல் கட்டுல தாளிச்சா மட்டு அது எல்லா கை பக்கவொ வந்தா போதும் அப்டின் சொல்லி ட்டு எல்லாம் பண்ணி குடுப்பாங்க அது கூட இன்வால்வ் ஆக மாட்டாங்க அந்த அளவுக்கு அதுதா ஹெல்ப் பண்ண மாட்டாங்கங்கறே இல்லல்ல அந்த மாரிதா சொல்றே ஹெல்ப் பண்ணாம இருந்தாங்க அதுக்கப்றந் தா அவர் வந்து சத் தம் போட்டுதா அவுங்க அக்காவ சத்தம் போட்டுறக்கு அவருக் உரிம இருக்குல்ல அவுங்கம்மாவ அவங் அம்மா கிட்ட சொல்றக் உரிம இருக்குல்ல அவ ஒருத்திதான இது பண்ணிட் இருக் கா அப்டின் சொல்லிட்டு அப்புறந்தா வந்து சத்தம் போட்டதுக்கப்புறம் தா இவங்க வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சாங்க
சேர் செரி
ஆ நல்லா சம்ப்பாங்க ஆனா எ எனக்கு வந்து என்ன எனக்கு வந்து அடுத்தவங் கையில சாப்ட்டோன் ஆச ஆனா நா நல்லா சமைப்பே எல்லாத்துக்கு என் கையால் சாப்ட்டோன் ஆச ஆ அதுவு அவங்க ஊருக்கு திருச்சிக்கு போயிட்டம்னா எல்லாரு வந்துருவாங்க அவங்க வீட்லந்து ஒரு பதினைஞ்சு பேத்துக்கு ஒன்னா சமைக்கோணுங்க நானு அதுவே அவங்களே சமைக்க சமைக்கோணு அப்டின் சொன்னாங்கன்னா ஆ நா பண்ணிருவேங்க
சேர் செரி
இங்க எப்டின்னா மாமனா மாமியா அவ்ங்க அக்கா அவ்ங்க காரரு அவ்ங்க அக்காப் பாசங்க அவ்ங்க தம்பி தம்பிப் வைஃப் பு அ அவங்க பசங்க நானு எங்க வீட்டுக்காரர் எல்லாத்துக்கு த் தன பேத்துக்கு நா சம அதுவே அவ்ங்களே சமைக்க சொன்னா ஹோட்டல்ல வாங்கி தந்து வேலைக்கி அப்டின் சொல்லி அப்டியே சமாளிச்சா ஹோட்டல்ல வாங்கிவாங்க
உங்களுக்கு இவங்க மூலமா பசங்க இருக்கா
அது தா பைய
ஆ சேர் செரி அங்கே பொண்ணொன்னு ஆணொண்ணா
இல்லல்ல பொண்ணு மட்டுந் தா
பொண்ணு மட்டுந்தா அப்போ உங்களுக் பொண்ணு ஒரு பைய ரெண்டு பேர் தா மொத்தமே ஆ உங்களுக்கு ஒரு பொண்ணு பைய இப்ப இன்னோரு பைய மொத்
இல்ல இல்லேல்ல இல்ல இல்லேல்லேலல
செரிங்க சிஸ்டர் சரிங்க சரி
ம்
அப்ப நீங்க அப்ப நீங்க நல்லா சமைப்பீங்க என்ன
ஆமா செம்மயா சமைப்பேங்க ஏதாவது டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணி டே இருப்பே வீட்ல இருந்தா சும்மாவே இருக்க மாட்டே இப்ப கால் பேசறதுனால தா கொஞ்சோ ஏதாவது காயி அ கைய கட்டுப்படுத்திட்டு இருக்கே இல்லாட்டி டக்குன்னு போவே ஆ க்சுலி எப்டி சமைப்பேன்னா நா அடுப்புல சட்டிய வெச்சிட்டு போய் காய்கறியே அ அரிவ ஆரம்பிப்பே அந்த அளவுக்கு எண்ணெய ஊத்திட்டு ஆமா டக்குன்னு மூணு பேரு தானே ஒரு ரெண்டு கா ரெண்டு பீட்ரூட்டு பெருசா வாங்குவ அத கட் பண்ணி விட்டுருவ கட் பண்ணிருவ அதே மாரி உருளக்கிழங்கு எல்லா கட் கத்திரிக்கால்லா ஈஸி தா அப்டியே கையில சாம்பார் அதே மாரி தா கட் பண்ணி கட் பண்ணி அப்டியே போட்டுட்டு அப்டியே அ அடுப்புல வச்சி ஃபர்ஸ்ட்டு குக்கர் வச்சு சாம்பாருக்கு பருப்பு வேக வச்சுருவ அப்டியே கையோட வச்சு தாழ்ச்சி உட்டுருவ பக்கத்து அடுப்புலயே அந்த மாரி பீடா செஞ்சி முடிச்சிருவ வேலையு எல்லா வேலையு கட கட கடன் நா செஞ்சு முடிச்சிருவ ஆ தம்பி கெளம்புற ஃபுல்லா அவனுக்கு சாப்ப எயிட் தேர்ட்டிக்கு அவனுக்கு பஸ்சு அதுக்குள்ள எல்லா வேலையு முடிச்சு வாஷிங் மிஷின்ல துணிய போட்டுட்டு
எத்தன படிக்கான்
ஃபோர்த்து ஃபோர்த்து ஃபோர்த்து
ஃபோர்த்து ஆ சேர் சேர் சேர்
ம் அதுக்குள்ள முடிச்சுட்டு த அவன் வெளிய ஒரு சீரோ இருக்கா டாக் இருக்கு அவனுக்கு சாப் சாப்பாடு வச்சுட்டு எல்லாமே பண்ணி முடிச்சிருவ ஒரு எயிட் தேர்டிங்கும் போது என் வேல ஃபுல்லா முடிஞ்சிடு
நீங்க வெளில எங்கேயுமே போ முடியால டாக் வச்சிருக்கறதுனால இப்ப வெளில எங்கியாது டூர் போனீங்கனா டாக் எல்லா யார விட்டு போவீங்க
ஆமாங்க நாங்க ஏங்க வாங்ன அப்டின்ட்டு நம்மதா அடிக்கடி போறோ அப்படின் நெனப் பே இல்லாம வாங்கிட்டாங்க ஆனா அது வெளியே விடக்கூடாது தப்பு அப்டின்னு சொல்லிட்டு அதனால நாங்களே வச்சு ஹாஸ்டல்ல கொண்டு போய் விட் விட்டு விட்டுட்டு அது நாங்க வெளிய போ போதெல்லா ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் ஆகுது சின்ன டாக் மட்டுமே ஹாஸ்டல்லு
உண்மதா உண்மதா உண்மதா அது வேற யார்டயு விடவு முடியாது நம்பி அவுங்ளா நம்மள மாரி பாத்துப்பாங்ளா கேர் பண்ணி
ஆமா ஆமா ஆமாமா இல்ல இதுவே நாங்க வேற வேற ஹாஸ் ஹாஸ்டல்ல விட்டு இருந்த அது நறைய டாக்ஸ் கூட சேத்து வச்சி அது கேரே பண்ணாத மாரி பண்ணிட்டு இருந்தாங்க பா அடு இத நாங்க போய் கூட்டிட்டு வரும் போது அவுங்க சாப் எலச்சி போய் சாப்பாடே போடாதவங்களட்டு வந்த உடனே சாப்பாடு சாப்பாடு போட்டு அப்டி சாப்புடுவாங்க அந்த அளவு டாக் ஹாஸ்டல் அப்டி இருந்துச்சு ரொம்ப தூர வே ற கூட்டிட்டு போறக்கு ஒரு இதுல போட்டு அடிச்சி புடிச்சி கூட்டிட்டு போறாங்க அப்டி பாவமா இருக்கிற மாரி இருந்துச்சு அதனால வீட்டு பக்கத்துலயே இவனுக்காக ஒரு கூண்டுவா ஆ அப்டிதா புடிச்சிருப்போ அப்டிதா புடிச்சுட்போவாங் எங்களுக்கு ரொம்ப இதா போச்சு அதுக்கப்றோ வீட்டு பக்க வீட்ல இருந்து கொஞ்ச ஒரு பத்து நிமிஷம் டிராவல்லு ஒரு ஹாஸ்டலு அது வந்து ஹாஸ்டல் மாரியே இருக்காது வீடு மேக்சிமம் எந்த டாகும் ப எந்த டாகையு கொண்டு வந்து விட மாட்டாங்க எப்பவாது மாசத்ல ஒரு டைம் ரெண்டு டைம் அது நாங்க விடும்போது விடமாட்டாங்க அதனால இவனைய மட்டு இவன் மட்டு தா இருப் பா அதனால ஸ்பெஷலா இவனைய மட்டு பாத்துக்குவாங்க ஒருத்தன் தான அப்டின்னு சொல்லிட்டு பாத்துப்பாங்க இங்கே ஃபீரி இது கம்மி கொஞ்சன
எங்க வீட்ல வந்து இது ஆம்பள டாக் தா லேப்பேடர் தெரியும்ல அது வச்சிருந்தே அது பாத்தீஙனா கிராசிங்க்கு விட்டாங்க நம்ம குடுத்துட்டு போனோன் வைங்களே அந்த டாக் வந்து கிராஸிங்கு விட்டாங்க எனா க்கணா
ஓகே டைம் ஆச்சுங்க மார்னிங் பேசுறே எனக்கு தூக்கமு வந்துருச்சு ஓகேவா
ஆ சேரிங்க சிஸ்டர் கால்ல பேசுற நா ஃப்ரீயாதா இருப்ப ஃப்ரீயா இருந்தா நா உங்களுக்கு கால் பண்ற செரியா கால் பண்ணவான்னு வாட்ஸ் அப்ல கேட்டுட்டு உங்களுக்கு கால் பண்ற பேசலா சிஸ்டர் பதினோர் நிம்ஷோ வரைக்கு பேசலா அதுவே கால் கட் ஆயிரு நீங்க இப்படித்தா எல்லாத்டையு கட் பண்ணி கட் பண்ணி விடுறீங்களா பதினொன்ற நிம்ஷோ வரைக்கு பேசலா
டைம் அமௌண்ட்டு கம்மி ஆகு அப்டின்னு ஏதோ சம்திங் ஏதோ பேசிட்டு இருந்தாங்க அதனாலதா
ம் இல்ல இல்ல இல்ல அ பதினோரு நிமிஷோ வரைக்குமே பேசலா சேரிங்க சிஸ்டர்
அ செரி செரி செரி செரி பாக்லாங்க நீங்க ஃப்ரீ ஆயிட்டு ஆ மெசேஜ் பண்ணுங்க
மெசேஜ் பண்ணிட்டு கால் பண்ற கால் தான உங்களுக்கு பண்ணணு
ஆமா ஆமா கால் பண் சேரி ஓகே ஓகே பாய் குட் நைட்